தோழி கேக்குதா தோழி
ஹலோ
என்னாச்சுன் தெர்லங் தோழி திடீனு நீங்க பேசது எனக்கு கேக்கல தோழி நானு ஹலோ ஹலோன்னு வச்சிட்ருந்தே தோழி ம்
ம் சொல்லுங்க தோழி
வாய்ல நமச்சிட்ருக்கீங்க
ம் யார் வாங்கிதர இருக்கா நம்மதா வாங்கி தின்னா உண்டு ம்
ஓ அப்படியா தோழி அப்படிய என்ன தோழி ஹலோ ஹலோ
கேக்
எப்படி இருக்கீங்க தோழி கேக்குதா தோழி நா பேசது ம் நல்லா இருக்காங்க தோழி
ஆ
அ இப்ப நீங்க வந்து வாழ்க்கைய பத்தி என்ன நினை க்கிறீங்க தோழி
ஆ ஆ
ரொம்ப ரொம்ப இரும்பல் வருதா தோழி
தொண்டைல சளி
பாத்து தோழி விகிட்டு வெளிய வந்துறாம
அதெல்லா வராது தோழி கண்டிப்பா
ம் பாத்து கேர்ஃபுல்லா இருங்க யாராவது முட்டாய் தந்துட்டா ஆ வாங்கி திங்காதீங்க தோழி அப்பா இல்ல தோழி ஹலோ ஹலோ ஹலோ தோழி
இல்ல தோழி கண்டிப்பா
இல்ல தோழி உங்களுக்கு டவரே இல்ல தோழி உங்களுக்கு உங்களுக்கு டவரே இல்ல தோழி
எனக்கா
ஆமா தோழி
இப்போ
இப்பவு காட்டுது தோழி ம் ம் இப்ப நாளைக்கு காலேஜ் போறீங்களா தோழி ஜாலி தான தோழி
சொல்லு
இல்ல தோழி இனிதா சாப்பிடணு நீங்க சாப்பிட்டீங்களா
உஹு இல்லதோழி இனிதா
அப்ப தோழி நானு இனிதா இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம்ஸ முடிச்சுட்டு சாப்பிடனு தோழி
சேரி தோழி சே சே
மேம் வந்து கால்குலேட்டர் போட்டு கொண்டு வர சொன்னாங்க தோழி இங்க நா வந்து அப்படியே புக் லோ அப்படியே எழுதிட்டு இருக்கே தோழி
ஓ அப்படித்தோழர்
ஆமா ஏ எப்படி நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம நம்மளுக்
நம்மளுக்குலா அந்த ப்ராப்ளம் எலா செய்ய வராதுல்ல தொழி
ஒ ஆம
அதனால அப்டி தொழி இனிதா சாட்ஜிபீட்ல போட்டு எடுத்து பாக்கணு தோழி
சரி தோழி சரி சரி நல்லா படிங்க தோழி அதுதா நாளைக்கு நமக்கு கை குடுக்கு
ஆமா தோழி அதுவு கரெக்டா படிப்பு மட்டும் தா கை துழுக்கு தோழி என்ன என்ன பண்றது தோழி
அந்த பாட்டு இருக்குது ஒரே வயிறு வழி தோழி அதால ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சந்தோழி அவங்க மருந்து தந்தாங்க
அப்படியா தோழி எதனால வைருவலி தோழி
அது வந்து எல்லா பிள்ளைகளுக்கு வரு தோழி அது வந்து அந்த வயிற்கடி அந்த மாரி வா ஆய் போகாம இருந்தா அம்மா திரி
ஓ அப்படியா தோழி ஹாஸ் இப்போ சரிய தோழி
ஆமா சொல்லி மருந்து திண்ணோனே ஒரு மாரி அடிச்சு கலக்கிட்டே தோழி
ஓ அப்படியா தோழி
இத்து வந்து எ காலேஜ் ஃப்ரெண்ஸ்க் குடுக்கலாம்னு நனைக்கிறே
சரி அத நீங்களு கொஞ்ச எடுத்துக்கலாந்தா தோழி
இல்ல தோழி எனக்கு வேண்டா நா டெய்லி திங்குறே நலர்க்கு ஷேர் பண்ணலான்னு பாக்குறே கொஞ்ச மஞ்ச கேக் உ ஆமா தோழி வேற அவங்க எக்ஸ்லா எப்படி இரு க்காங்க
நல்லா இருக்கங்க தோழி ஒண்ணு அப்டி இருக்காங்க
எங்க இருக்காங்கன்னே தெரியாது எக்ஸ் அப்டி யாரு இல்ல தோழி எனக்கு
அப்படியா தோழி
ஆமா தோழி நம்ம வந்து அப்படி எந்த அந்த மாரி பாதைக்கெல்லா போறதுல்ல
போ அப்படிய தோழி நாங்கும் அந்த மாதிரி பாறைக்கு போறதில்ல தோழி
பாறைக்கு போமாட்டீங்களா அ
பாதைக்கு போ பாத
ஆ சேரி தோழி சேரி சேரி கண்டிப்பா போக கூடாது ஏன்னா வந்து அது வந்து எப்படி இருக்கு என்ன இருக்கு யாருக்குமே தெரியது
ஆமா தோழி தானா குழியில போய் விழ கூடாது தோழி
ஆமா தோழி கண்டிப்பா வேற என்ன தோழி ஆமா தோழி கண்டிப்பா முன்னேற்றத்து வேண்டி எல்லா வேணாலு பண்ணலா தோழி
ஆமா தோழி வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம கோல பாத் து முன்னேறிட்டே போணு தோழி
ஆமா தோழி கண்டிப்பா வேற என்ன வீட் வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க தோழி
வீட்டுல வந்து அம்மா துணி அரிச்சுட்டு இருக்கு தோழி ம்
போலயா
இல்ல தோழி எங்கேயுமே போலா வீட்டுல சும்மாதா தோழி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கே தோழி
அப்படியா தோழி என்ன தோழி இன்னைக்கு சிக்கனா சண்டேனால இல்ல மட் தன்மீனாம்
வாங்கனாங் தோழி ஆனா வந்து இன்னைக்கு வை இருக்கிறது தோழி ஏன்னா நாளைகே இருக்கறேன்னு சொல்ட்டு ஒரு அன்னைக்கு எனக்கு உடம்பு சரி இல்லாத காரணத்தினால் வீட்டுல வந்து மீன் எல்லாம் பொறிச்சி தின்னுட்டாங்க தோழி எனக்கு தராம அண்ணனே எனக்கு நீங்க வேணும்ன்னு சொல்லி பீஃப்ப வச்சிட்டு மீன் செஞ்சு தந்தாங்க தோழி
சேரி தோழி சேரி சேரி நீங்க கேட்டா அப்ப எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படித்தானே தோழி
ஆமா தோழி அன்னைக்கு ஏன் முன்னாடி வச்சு என்னால சாப்பிட முடியுமா ஆயிடுச்சுல தோழி அந்த ஒரு காரணத்தினால் இடுப்புல வச்சிட்டு வந்தாங்க தோழி
ஏன் பசிக்குதாடி தங்கோம் என்ன தோழி
உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் தோழி
இன்னிக்கு எங்க வீட்ல கனவா தோழி எங்க வீட்ல மீல்தான் சண்டேனா கறினா எடுக்கனும் இல்லல்ல தோழி அதனால
ஆமா தோழி வெச்சி சமாளி
கறி வேற வர வர ரேட்டு கூடிட்டே இருக் கு லாய்க்கில நீங்க கொஞ்சம் சொல்லலாம் நீங்க சொன்னா கொஞ்சம் கொறையும்
நா சொன்னா எப்டி தோழி கொறையும் காலைலியே அட்ட போட்டோ பாத்தேன் தோழி பாவம் ஒரு ஆடோட தலைய அறுத்து அதையும் போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க தோழி ஆமா தோழி ஒரே மன வருத்தம் அது அத போட்டோ எடுத்து எப்டிதான் போட மன சு வருதுன்னு தெர்ல தோழி ம் அது ஒரு ஜீவன் தானே தோழி ம் நா வந்து கோழ் அது கோழி தான் கோழி வெட் ட்டறதா இருந்தா கூட சொல்லி இரு போ கொஞ்ச குறைக்க இது ஆடுனால சொல்ல முடியாதுல தோலி அதனால நீங்க சொன்னா கொஞ்ச டிஸ்கவுண்ட் போடலா தோலி கொஞ்ச குறையு நீங்க வந்து ஃப்யூச்சரு இந்த ஊர்தா அது போறீங்க அதனால உங்க ஊரு ஃப்யூச்சர்ல இந்த ஊர்ல வந்து செட்லாக போறீங்க அதனால நீங்க
நீங்க தா சொல்லணு தோலி நா எப்டி சொல்லு சொல்ல முடியு
நீங்க சொன்னா போடுவாங்க தோலி நீங்க சிரிச்சாலே வெல கொறஞ்சிரு தோலி
நீங்க சொன்னாலே போது தோலி அப்டியே அசால்ட்டா எல்லாரு இது பண்ணிருவாங்க தோலி இல்ல தோலி
நீங்க கொஞ்ச சொல்லி ஒக்காருங்க
நா எப்டி தோழி சொல்ல முடி நீங்கதா சொன்னாலு அவுங்க கேப்பாங்க
கொஞ்சோ எரக்க சொல்லுங்க தோழி
கண்டிப்பா
அப்பற என்ன ப புள்ள முழிச்சா கடக்கு தோழி
ஆமாங்க மோசமா தா கடக்குது கைகால் அடிச்சுட் கெடக்கு
அப்ப நீஎன்ன ப புய்ய
உ
நீங்க என்ன பன்றீங்க தோழி
ஆ உ உ உ நானா
ஹு ஹா
நான் இருக்கேன் தோழி வெட்டியா இருக்கேன்
அதானே வாழப் போது உனக்கு
ஆமாங்க கண்டிப்பா தருவ வந்திருக்கு சொல்லுங்க
என்ன தோழி
அத தவிர வேற என்ன இருக்கு தோழி
ஆமா தோழிஅதுவும் கெடைக்குமா
ஆஹ
அப்பறமா எதாவது சொல்லுங்க தோழி
நைட்டு என்ன சாப்பாட பண்ண போறீங்க தோழி
நேத்து வந்து நீ ஆப்பிள் சுட்டு சாப்டணும்னு இருக்கேன் தோழி மீன் குழம்பு இருக்கா அத வச்சு சாப்டணும்னு இருக்கேன் நீங்க என்ன நைட்டு சாப்டலான்னு இருக்கீங்க
இங்க இன்னக்கி சிக்கன் எடுக்காதனால நைட்டு ஒரு வெட்டு வெட்டிருவோம் தோழி அதனால எப்டி சிக்கனாவது இருக்கும் வருப்போ அது பிள்ளமிஷய தஞ்சு மிசலே உஹம்
அப்டியா தோழி
தோழி
இப்ப எதும் இல்லையா தோழி
என்ன தோழி
இப்ப தோழி இல்லையா
ஏன்
இப்பொழுது. இல்லையா.
டிஃபனா. ம்ம் இல்ல தோழி இல்ல
ஆஹம் ஓகே தோழி செரி தோழி சாப்டு நல்லா வளருங்க.
சேரி தோழி கண்டிப்பா ப
இது பில்லர் குறைந்தது. முன்னாடி இருந்த மாதிரி தெர்ல
முடியபுடிச்சுட்டு.
புள்ளஅ பொறந்ததும் முத்தம் தரணும் இல்ல வந்திருக்கு முட்ட சேர்ந்த மாரி தெர்ல.
பாப்பு காரந்தோளிப் பிள்ள பிறந்துரு பிள்ள வந்து பிள்ள டெய்லி முட்டாய் போட்டுட்டு தா இருக்கா எடுக்கதா நேரல்ல உஹு என்ன தங்கோ
எடுக்வேன்டிதான வெட்டியாதான டி இருக்கீங்க பாத்து தொழி பிள்ள பயப்பட போது
அந்த நம்ம கடம தான
உ ஆமா தம்பி முட்டாய் குடுக்கிறது நம்ம கடம அதெல்லா நல்ல தொல்லுற தோழி
உ கண்டிப்பா தோழி
றீங்களாதோழி ஆ
யாரு
ஓ தோழுதிங்களா தோலி
எனக்கு பீரியட்ஸ் தோலக இன்னைக்குதா வந்துது
அப்படியா தொழி இதுக்கு முன்னாடி இருக்கம்போது தொந்தீங்ளா
ஆமா தானே
எரிதா
துழவன்துளி என்ன அத்தோட நீங்க மட்டுதா துலமர் பேசுறீங்க சரி தோழி நம்மளோட நேரம் முடிந்துட்டு எது
மீண்டும் அடுத்த கால்ல சந்திப்போ தோழி நன்றி வணக்கம் உ
சு